க்கு எடு சீரியல்னாலே வந்து அப்போ கெடையாது அதிகமா இப் இப்போ வந்து பாத்தா அதிகமா இருக்கு எங்க பாத்தாலு வந்து மா அப்பப்போ சீரியல் நால சீரியல் பத்தாதுன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக் கு நா வந்து பே இந்த பள்ளி முடிஞ் ஞ்சி வந்து நானு பாக்கறதா இருக்கட்டு இல்லன்னா நா வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டு பாக்குறே அப்டின்னு சின்ன வயசுல இருந்தாலு நம்மளுடைய அந்த வேலைய பண்ணிட்டு தா நம்ம என்ன பண்ணுவோனா அந்த நாடகத்த பாக்கறதுகு போவோ அது ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலதா நீதா விழக்கு வைக்கிற நேரத் த்துல ஒரு சில இதுலெல்லா சீரியல் கெடையாது இருந்தாலு ஒன்னு ரெண்டு இருக்கு தா ஆனா நெறையா நம்ம பாக்கமாட்டோ நம்ம வீட்லியு வந்து அதிகமா பாக்க மாட்டாங்க ஒரு டிவி இருக்காது ஒரு இருக்காது இல்லையா இதனாலே கேபிள் கனெக்ஷன் வந்து கட் பண்ணி வச்சிருப்பங்க பலபேர் வீட்ல ஏன்னா பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க அப்டின்னு ஆனா இப்ப இருக்க பசங்க அப்ப எப்ப வேணாலு வந்து சீரியல் அதாவது சீரியல் க்கு ஒரு நேர காலமே இல்ல மதியான இருக்கு காலைல பத்து மணி என்னோடைய தோழி எல்லா அவளுக்கு திருமணம் ஆயிட்டதுனால நா கேட்டே ஏன்னா என் டை இதெல்லா வந்து காலையில எழுந்திருக்கிறது கொஞ்ச லேட் ஆகு தூங்குறது லேட் ஆகு அப்டிங்கறதுனால காலையில எட்டு மணிக்கெல்லா வீட்ல வேலைய முடிச்சுட்டு உக்காந்து அதாவது சீரியல் பா க்கற அப்டின்னுவா காலைலியே எப்டி சீரியல் பாக்க ஒனக்கு புடிக்குது அப்பிடினா அப்புறோ வேற வேலை இல்லியே நா என்ன பண்றது அப்டின் கேப்பா ஏன்னா ஆ வேற வேல இல்லன்னா சீரியல் தா பாக்க சொல்லுதே தவிர வேற எதுவுமே அவங்க செய்யமாட் ட்டேங்கறாங்க அதுல ஒரு என்னன்னா எ சீரியல்னு எதா ஒரு அழுதா நம்மளுக்கு அதுக்கு மேல வந்து அழுக வரு ட்டது இன்னு வந்து அது ஊறி இருக்காங்கன் சொல்லா அதாது அதுல வில்லியா இருந்தாங்கன்னா அந்த வில்லத்தனத்த பாத்துட்டு அவுங்க உண்மையாவே அப்டிதா அப்டின் நம்பி நெறைய பேற அவுங்க மேல ஒரு வெறுப்போடே இருப்பாங்க இல்லயா
ஆமா இதுல வந்து முக்கா வாசி பா த்திங்கன்னா அந்த வயசானவங்கதா அந்த இதுல எல்லா ரொம்ப இதா இருப்பாங்க எங்க பாட்டில்லா பாத்தீங்கன்னு வச்சுகோங்களே காலையில ஆரம்பிப்பாங்க காலையில ஆரம் ச்சி அப்புறோ இரவு பொழுது முழுக்க வந்து அந்த தூக்க வராதனால ஒரு பதினோரு மணி வரையு வந்து பாப்பாங்களா அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப வந்து நா கேப்பே ஏ இது ஒங்களுக்கு சலிக்கலையா இது எனக்கு வந்து அவங்களால வந்து எழுந்துருச்சு நடக்க முடியாதா அப்போ அவ அவங்க ஒரே எடத் துல இருக்கிற மாரி இருக்கும்போது அவங்க வந்து அதேதா அவங்களுக்கு வந்து பொழுதுபோக்கு அப்டின்னு சொல்லுவாங்க எனக்கு வேற வே யாருமே வந்து பேசவு மாட்டாங்களா இப்ப இருக்கிற பிள்ளைங்க எங்க பேசுறாங்க எல்லாரு அவங்கவுங்க வேலய பாக்கறனால இப்ப அவங்க எந்திரிக்க முடியாம அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு வேலையு செய்ய முடியாதனால அப்ப ஒங்களுக்கு குனு ஒரு பொழுது போகணுன்றதுக்காக இந்த மாரி நா பாக்குறே அப்டின்னு சொல்லிட்டு பாப்பாங்களா அப்டியிலருந்து நா சின்ன பிள்ளையா இருக்கு போது வரை இருக்கையில கூட நா வந்து பாத்ருக்கே அ சீரியல்ன்றது ஆனா நாங்கல்லா வந்து எப்டின்னா மூ அப்டி மூழ்கி இருக்க மாட்டோ அ ஒரு சில குறிப்பிட்ட நாடகங்கள் வந்து அந்த இயக்குனர் நல்லா எடுத்திருப்பாங்களா அத மட்டு நல்லா நாங்க பார்ப்போ பாத்துட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த தொலைபேசிலா இருக்காது நாங்கல்லா வந்து பள்ளிக்கு போனோனா ஆ அத பத்தி பேசுவோ சும்மா அ அ ச நேரோ கிடைக்கும்போது இடைவேளி நேரமப்போ ஆ அந்த மாரிதா நாங்க வந்து பொழுது நாங்க வந்து போக்குவோ ஆ குறிப்பிட்ட நாடகங்கள் தா ஆனா நல்லா இருக்கு அப்பல்லா பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி சேனல் பாத்தீங்கன்னா இந்த தூர்தர்ஷன்தா அப்பல்லா வந்து இருக்கு அந்த எல்லா வீடுகள்ளையு அப்ப அதுல வந்து கா ஞாயிற்றுக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா அந்த ராமாயணம் மகாபாரதம் அது ஆ ஆ இப்டி ஒரு தொடர்ச்சியா ஒரு மூன்று நாடகம் வந்து காலையில வந்து போட்டுடுவாங்க எனக்குல்லா ஞாபக இருக்கு எங்க வீட்டுலெல்லா தொலைக்காட்சி பெட்டி வரலையா அப்ப வந்து பக்கத்து வீட்டுல போயிட்டு நாங்க அந்த காலையிலியே நாலா போய் உக்காந்து அந்த மகாபாரதம் ராமாயணம் பாத்த கதையெல்ல அந்த அந்த மாரி வந்து த பார்த்ததுல இருந்து இப்ப வந்து எல்லா அலுத்து போச்சுன்ற அளவுக்கு நீங்க சொன்ன மாரி எல்லாத்துலயு வந்துருச்சு என் நேரோ பாத்தாலு வந்து ஆ நம்ம ஆ தொலைக்காட்சிய வந்து ஆன் பண்ணிட்டோம்னா போது எல்லாத்துலயு எப்பனாலு நம்ம பாத்துக்கலான்றதுனால இப்ப வந்து ஒரு அலுத்து போச்சு அது என்ன அப்டின்ற மாரி ஒரு கட்டத்துல வந்துட்டோ இல்லயா
ஆமா அது ஆ ஏனா அது எப்பயாது ஒரு தடவை போடும் போது அது ஒரு நேரத்த நம்ம அதாவ்து மிஸ் பண்ணிடோனா திரும்பி பாக்க முடியாது அதுக்கடுத்து வந்து அது திருப்பிலா போட மாட்டாங்க ஆனா இப்பதா நம்ளுக்கு வந்து இந்த போன்ல இந்த செயலி மூலமா நம்ம பாத்துக்குலா அதாவது நம்ம விட்ட அந்த தொடர கூட அந்த சீரியல கூடோதா திரும்பி பாத்துக்குலா அப்டின்னு இருக்குறதுனால நெறைய பேர் என்ன பண்றாங்கனா ஆ பாக்கறாங்க இப்ப முக்கியமா வந்து ஆண்கள் ஆண்களுக்கு வந்து சீரியலே சுத்தமா புடிக்காது ஏனா எப் ப்ப எந்த நேரமு வந்து அதுலயே இருக்காங்க பெண்களுன்றதுனால அவுங்க செய்தி இந்த மாதிரி அந்த கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு வெளையாட்டு அந்த மாதிரி சார்ந்ததுதா வந்து ஆண்கள் வந்து விரும்புவாங்க ஆனா ஆண்களே வந்து சீரியல் பா க்கற நெலமைக்கு ஆகிடுச்சு ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகோ இருக்கு து நாங்க வந்து இந்த சு சுற்றுலா அப்டின்னு எங்க கல்லூரியில கூட்டிட்டு போறாங்க எனக் கு வந்து சீரியல்ல நா அந்த அளவுக்கு ஓ அதாவுது சில பேருக்கு வந்து சீரியல்னா ரொம்ப புடிக்காது ஏதாது ஒன்னு ரெண்டு புடிச்சதா இருக்கு இல்லையா எனக்கு அந்த ஒன்னு ரெண்டு ஏதாவுதுருக்கு நா பாப்பே இல்லன்னா அதுவு கல்லூரிக்கு காலகட்டத்தில்ல நா அந்த டிவிய பாக்கறதே தவிர்த்துட்டே ஆ நேரோ சரியா இருந்ததுனால அதனால நம்மளுடைய வேலைய நம்ம பாக்கணு அப்படின்னு அப்ப என்னன்னா எனக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியன்னு அந்த ஒரு காலை நேர வயதுல வந்து எப்படி வயது இருக் க்ன்னா ஒரு பத்தொன்பது ஒரு பதினெட்டு இருவது இந்த மூணு இதுதா வயது தா இருக்கு அப்ப அந்த இருபது வயதுல என்னுடைய அதாவது எங்க இப்ப வகுப்புல இருக்க ஒரு பைய வந்து அ அதாவது என்னுடைய பக்கத்துல இருக்க அந்த சீட்ல உட்கார்ந்து மும்மரமா வந்து பாத்துட்டு இருக்கா என்னடா பாத்துட் இருக் க அப்படின்ட்டு ஏன்னா அந்த வயசுல வந்து நெறைய அந்த படங்கள் பாப்பாங்க அப்டிதா இருப்பாங்க ஆ என்னடா அப்படின் பாக்கற படம் பாக்கறியா அப்படின்னு கேட்கறே இல்ல சீரியல் நேத்து இன்னைக்கு அதாவது சுற்றுலா வந்துட் தானா அந்த சீரியல வந்து போட்டிருப்பாங்க பாக்க முடியலையா அதனால வ வந்து உக்காந்துட்டே வந்து அந்த சீரியலே பார்த்துட்டு வரா அதுக்கு இன்னொரு பையனு வந்து இப்ப எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா நம்ம வந்து இந்த ஸ்கூல்ல எல்லா நம்ம பாத்திருப்போ பள்ளிகள் எல்லா நம்ம போய் எ புடிச்ச தொடரா இருந்தாக்க நேத்து என்ன நடந்தது நா பா க்கவே இல்ல எங்க வீட்டல கரண்டு இல்ல அப்டிதா பேசி பெண்கள் பேசி அதிகமா நா பத்தருக்கேன் ஏ நா பேசியிருக்கே ஆனா ஆண்கள் முதல் தடவ பேசுறது என பாக்கும்போது ஒரு வியப்பா இருந்தது அடப்பாவீங்களா என்னத ஆண்களையு வந்து அதுவும் சின்ன இத இளைஞர்கள வந்து மாத் தி வச்சிருக்காங்க அப்டின்னு எனக்கு அப்பதா தெரிஞ்சதுன்னா என்னுடைய நல்லா ஞாபக இருக்கு எங்க வகுப்புல வந்து வந்து பேசுவாங்க அது ஆண்கள் கூட பேசுவாங்க என்னன்னா அ நேத்து என்ன நடந்தது இந்த மாரி பாத்திய அத அதுகுள்ளே வந்து முடிசிட்டாடி அப்டிலா பேசும்போது என்ன இவங்கங்க சீரியல வந்து பாத்து பேசறானுங்களா அப்டினு எனக் ஒரு ஆச்ரியமா இருதது அதுல என்ன அப்டி இருகுனு எனக் ஒரு அந்த இது இவங்களே பாக்கு போது அப்டி என்ன இருக்கு அப்டினு ஏனா பெண்கள் வந்து எத வேணா எத இருதாலு அதிகமா பாப் போ ஆண்கள் வந்து குறிபிட்டது தா பாபாங்க அதனால எனக் அது ஒரு இது இருந்தது அதுகப்பறம் பாத்தா அது நல்லா இருந்தது பாக்க
இப்ப நீங்க சொல்லவு எனகே வந்து சிரிபா இருக்கு ஆ சிரிபா இருக்குனா என்னா நானு வந்து கேள்விபட்டிருகே அதாவது பெண்கள் தா அதிகமா வந்து அந்த ஒரு பரபரப்பா பே ஆனா ஆண்கள்ங்கறது பாக்குறாங்கன்னு நீங்க சொல்றது மட்டு இல்லாம நானுமே ஒரு அ ஷோ வந்து நடந்தது டி இல்ல அதுல பாத்தீஙன்னா அவங்க வந்து பேசுறாங்க இத்த மணிக்கு ஆ அ என்னென்ன தொடர்கள் பாப்பாங்க அப்டினா ஆண்கள் பகுதிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு பைய என்னென்ன நேர த்துல என்னென்ன நாடகங்கள் என்றத வந்து அப்டி ஒரே நேரத்தில சொல்றே தொடர் ச்சியா அப்பதா நெனைச்சா அந்த பையனுக்கு வந்து அப்ப எவ்ளவு ஒரு ஆர்வம் அதுல அதுல ஒவ்வொரு கேரக்டர வந்து குணங்கள சொல்லி இவுங்க வந்து இப்டி பண்ணுவாங்க அப்டினு சொல்லல அப்ப அது உக்காந்து எப்டி நேரம் கெடைக்குதுன்னு அதுல கேக்குறாங்க அதுக்கு அ நா வந்து இந்த மாரி நேரங்கள்ல திரும்பியு பாக்கலா இல்லயா இப்ப இருக்கறதுல எல்லா அதுல உக்காந்து நா திரும்ப பாத்துருவே என்னன்ன விட்டுட்டேனோ அதெல்லா அந்த நேரம் கெடைக்கும் போதெல்லா படிச்சு முடிச்சுட்டு நா இத உக்காந்து பாப்பேன்னு சொல்லு போது என்ன இது ஆண் கள் இவ்ளோ தீவிரமா உண்ம அதுக்கப்பறோ எ கண் முன்னாடி பாக்கயிலதா எனக்கு தெரிஞ்சிச்சு அ எப்பனா என்னுடைய பைய வந்து ஒரு தடவ நா பாத்துட்டு இருக்கேல அ தொடர்ந்துபாத்ருக்கா போல வூடால கவனிச்சுட்டு கவனிச்சுட்டு கவனிச்சு அவெ வந்து சரியா சொல்றா கரெக்டா சொல்றா இவுங்க இவுங்க தானே இவுங்கே ஏ இப்டி அ இந்த மாரி பண்றாங்க எது எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமா இருந்தது நீ எதுக்கு இவ்ளவு தூரோ நீ வந்து கவனிச்ச நீ இங்கிட்டு அங்கிட்டு ஆ நா பேசுறது நா கேட்டுட்டு இருந்தே நா பாத்துட்டு இருந்தே அப்டின்னு சொல்லல ஆஹ் பெண்கள் எல்லார் விட ஆண்கள் ஒரு பக் க்கோ வந்து அவுங்களுக்கு அந்த இது பாக்குற ஒரு ஆர்வம் இருக்குன்றது எனக் இப்ப தா தெரிஞ்சுது உ இந்த மாரி வந்து அ அவுங்களு அதுக்கு ஏத்த மாரி அந்த நாடகங்கள்லா போட்றாங்கட்டு சீரியல்ன்னு சொல்ற பேர்ல வந்து அதிகமா நம்மள எந்த அளவுக்கு கவரலான்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள் வந்து ஆனா என்ன சில நேரம் வந்து எனக்கு வந்து ஒரே மாதிரி ஒரே கதையாதா இருக்கு சில பேர் வந்து அந்த வயதானவர்கள் வந்து பொழுதுபோக்குக்காக இப்ப பாக்குறாங்க ஆனா அப் அப்பல்லா வந்து ஒரு குறிப்பிட்ட கதைகள் மட்டு வச்சு ஒரு சில நாடகங்கள் தா இருக்கு அது நல்லா இருக்கு பாக்கவே நமக்கே வந்து அந்த ஒரு மாரி தினந்தோறும் அந்த வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயங்கள் மாரி காமிப்பாங்க ஆனா இப்ப இருக்றதுல அ அது தினந்தோறும் நடக்குறதே வந்து ஒரு பத்து நாள் வந்து கொண்டு வந்துறாங்க அதெல்லா பா கேல்ல கொஞ்சோ நமக்கு இப்ப வந்து அழுப்பு தட்டுற மாரி இருக்கு இல்லயா
ஆமா கண்டிப்பா இன்னொரு பக்கோ என்னன்னா இந்த மொழி பெயர்ந்த படங்கள் பாத்திருப்போ இந்த மொழி பேர்ந்து அந்த நா நாடகங்கள் வந்து நானு அப்றோ தா பாக்க ஆரம்பிச்சே நல்லா இருந்தது ஒரு சில சம்பர்தாயம் வந்து பாக்கும் போது எனக்கு ஆ எனக்கு நல்லா புதுசு புதுசா இருக்கு இப்டி கூட இரு ப்பாங்களா அப்டினு இன்னு ஒரு பக்கோ என்னன்னா ஒரு பொண்ணு எனக்கு என்னானா அது ஒரு இது இனி இணையதளங்கள்ல வந்து பாத்தா அது ஒரு இதா சொல்லி கிண்டல் பண்ணி போட்ருந்தாங்க என்னன்னா ஒரு நாடகத் பக்கத்துல ஒரு ஒரு பொண்ணு இருக்கானா அந்த பொண்ணு படிக்க தெரியாதவளா இருக்கா அது எத் எந்த நேரமு வந்து இது ரொம்ப அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க இல்லயா வெகுலித்தனமான ஒரு பெண்ணா இருக்கும் அது மாரி இருக்காங்க எந்த நேரமு அழுதுட்டே இருக்காங்க அதுக்குதா என்ன பண்றாங்கனா அந்த டிவிலயே வந்து அந்த பைப்பு அந்த டேப் கனெக்ட் சன் வந்து குடுத்து அது எந்த நேரமு அந்த பொண்ணு அழுதுட்டே இருக்றதுனால தண்ணி ஒரு கொட தண்ணியே புடிக்கலா போல அந்த பொண்ணு சீரியல்ல அழுகுறத பாக்க அப்டினு அந்த இது இருக்கு எந்த நேரமு அழுதுகிட்டே இருக்கு இந்த பொண்ணு அப்டின்னு எ எப்ப பாத்தாலு வந்து ஒரு கேரக்டரு எத்துக்கிட்டாங்கன்னா ஒரு கதாபாத்திரத்துல எந்த நேரமு அழுதுகிட்டே இருக்கு இன்னொரு பக்கோ நம்மளே இப்பெல்லா சொல்ல முடியுது இது என்ன இததா நடக்க போது அடுத்து அப்டின்னு ஏன்னா ஒரு ஒரு சில நாடகங்கள் வேணா ஒரு வித்தியாசமான ஒரு இது தெரியு ஆனா ஒ இப்பெல்லா வர்றது ஒரே மாதிரி வருது அதா என்னன்னு புரியல என்னன்னா வந்து திடீர்னு படிக்காதவங்களா இருப்பாங்க அவங்க எப்டி அந்த கலெக்டர் ஆகுறாங்க என்ன படிச்சு பெரியாள் ஆகுற அதுக்கப்புறோ படிச்சு ச்சு என்னன்னல்லா ஆகுறாங்கன்னு அதுக்கப்புறோ காட்டும் போது இது என்ன புதுசா இருக்கு இந்த எல்லாமே நாடகோ ஆரம்பத்துல ஒரு ஒன்னு தெரியாதவங்களா இரு இருந்தவங்க கடைசியில எப்டி இவ்ளோ பெரிய படிச்சு அந்த இடைப்பட்ட ஏன்னா ஒரு வயசு இருக்குல்லயா அந்த படிப்புங்கிறது அந்த படிப்புக்கு மே அந்த வயசுக்கு மேல எப்டி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த இது வருது ஏன்னா ஒரு நியா அதாவ்து நாடகமா இருந்தாலு ஒரு நியாயோ வேணமாடா அப்டிங்கிற மாதிரி
அது என்னவோ உண்மதா அ இவங்க வந்து கதைக்கு கால் இல்லன்றது நிரூப நெனைக்கிறதுக்காண்டி வந்த அந்த நாடகங்கள் எல்லா இப்ப இருக்கிற காரணங்கள் ஏன்னா நா எனக்லா அப்ப தெரிஞ்சு கொஞ்சம் பாக்கைல வந்து கதைகள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு தொடர்போட வாழ்க்கையோட ஒன்றி போன சரி இது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா நடக்கற மாரிதா இருக்கும் ஆனா இப்ப வர்றதெல்லா வந்து அ கடவுளே வந்து நிகழ்த்தினாலும் சில விஷயங்கள் நிகழ்த்தாது முடியா த அளவெல்லா வந்து இப்ப இருக்கிற அந்த தொடர்கள்ல வந்து காமிக்கிறது வந்து வியப் பாக இருக்குது
ஆமா நீங்க சொன்ன மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த நாடகங்கள்ல வியப்பாதா கொள் கொண்டு நிறுத்துது நல்லா இருந்த எல்லாமே வந்து திரும்பி அப்பல்லா வந்து மாத்த மாட்டாங்க இந்த நடிகர் அந்த இதுல வர கதாபாத்திரங்கள மாத்த மாட்டாங்க இப்ப வந்து ஆரம்பத் துல ஒருத்தர் இருப்பாங்க ஒரு மூணு மாதத்துக்கு நம்ளுக்கு அந்த இது பழகிடும் அதுக்காக குறிப்பிட்ட காலம் வரைக் இருப்பாங்க இன்னொருத்தர திடீர்னு மாத்தும்போது நம்ளுக்கு அந்த இது அந்த தொடர பாக்க பாக்கவே புடிக்காது இல்லையா அந்த மாதிரி நெறைய நாடகங்கள் வந்து இப்ப இருந்துட்டுதா இருக்கு ஒரு சில அந்த வழி பட்ற அந்த இதெல்லா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு என்ன ஒரே இது சீரியல்ல போட்டத திருப்பி திருப்பி போட்ற மாதிரி இருக்கு இதெல்லா கொஞ்சம் இப்ப போர் அடிக்குது நெறைய பேர் பாக்கலன் நெனைக்கிற நிச்யமா உங்க கூட பேசுனதுல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க